மாலை வணக்கம் தோழி நல்லா இருக்கேங் தோழி நீங்களு எப்டி இருக்கீங்க
ம் நல்லாருக்கங் தோழி அப்புறந் தோழி வீட்ல எல்லா எல்லா வே ஏ வேலைக்கு போய்ட்டு உன்னு வரலிங்ளா பசங்கெல்லா வேலைக்கு போயிரு
இல்லல்லிங் தோழி நா திருமணம் ஆகாதவரு தண்ணி
ஓ நல்லது நல்லதுங்க ஆ அப்போ வாழ்க்கைய நல்லா என்ஜாய் பண்றிங்கன்னு சொல்லுங்க
ஆ ஆமாங்க தோழி
ப்றோ நீங்க அ வேண்டு தோழி சொல்லுங்க தோழி அ எங்கிட்ட நெறைய திருமணம் ஆனவர்கள் தா பேசிருக்கிறார்களா அதனால குழந்தைகள பத்தி கேட்டுட்ட
ஓகே ஓகேங் தோழி ஆ சாப்ட்ட தோழி நீங்க சாப்ட்டிங்ளா தோழி ஓகேங் தோழி இன்னைக்கு என்ன எல்லாரும் நலமாக உள்ளார்கள் தோழி அங்கைங் தோழி
இங்கயு எல்லா நல்லா இருக்காங்க தோழி
ஓகே சரிங்க தோழி
சொல்லுங்க தோழி நீங்க காலேஜ் படிக்கிறப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடெல்லா
ஆ நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணங் தோழி பட்டப்படிப்பு முடிச்சிருக்கேங் தோழி அ நான் கடைசி பெஞ்ச் மாணவன் தோழி எப்போதும் சேட்டைகளுடன் தாங் தோழி இருப்போ
கடசி பெஞ்சுனாவே சேட்டதாங்கே
கலாய்ஸ்த்துண்டு பாடத்தை கவனிக்காமல் இப்பிடிதாங் தோழி போச்சு மூன்று வரு ஏ அஞ்சு வர்ஷ முட்ட ஆ காலேஜ் இப்டிதாங் தோழி படிச்சி முடிச்சே
ம் ம் ம்
து இப்பதாங் தோழி ஆன்லைன் ஜாப் குள்ளே என்ட்ரெ உள்ள நுழைந்திருக்கும் தோழி
ஓ நல்லது நல்லதுங்க கேக்கவே அருமையா இருக்கிறது நீங்க நீங்க கண்டிப்பா நல்ல ஜாப் வே வேலையெல்லா பணியெல்லா நல்லா செஞ்சு நீங்க பெரியாளா வருவீங்க ஆமாங் தோழி நா என்னத்து கேக்குறீங்க எங்க அப்பா எந்த நேரமு படி படின்னு நீங்க என் கதைய கேட்டீங்கன்னா அழுதுருவீங்க நா வா இவ்ளோ படிக்கிற பொண்ணெல்லா இல்லங்க ஏதோ கொஞ்ச படிப்பேன் அ எங்க அப்பா வந்து ஆ டீச்சரா இருந்தது அதனால எந்த நேரமும் படி படி மட்டுந்தா சொல்லுவாருங்க வேற எதுவு சொல்ல மாட் டாரு எனி டைம் டுவெல்த் எல் கே ஜி ல இருந்து டுவல்த் வரையும் ஒரே பள்ளியில் தா அங்க படிச்சே பள்ளிய கூட மாத்த மாட்டன்ட்டாருங்க. நான் சொன்னேன் அடிக்கறாங்க என்னால இரு முடில இந்த ஸ்கூல மாத் திருங்கன்னு கேக்கலீங்களே கேட்ருந்தா இன்நேர நா பெரிய வேற எங்கேயாது இருந்திருப்பேன் இப்பயு நல்லதா இருக்கே இருந்தாலு சொல்றே அதுல படிக்கிறதுல இருந்து கேப்பார் இருக்லாம்ல அதுக்காக சொல்றே அவ என்ன என்னன்னா அ ரொம்ப அ படிப்படின் பன்னெண்டாவது முடிச்சுட்டு அப்ற இதுக்கு போனங்க அ என்னது அது பேரு காலேஜ் எங்க படிச்சன்னா ஓசூர்ல படிச்சங்க அதியமன்னன்னு ஒரு காலேஜ்ல பட்ட படிப்பம் பி அது இந் அதா தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னு தெரியலங்க பி இ முடிச்சுட்டு அடுத்து பி ஜி பண்லான்னு சென்னைக்கு போனேங்க ஆ தோழி கேக்குதுங்களா ஆ சென்னைக்கு ஆ சென்னைக்கு போய் அங்க ஒரு ரெண்டு வருஷோ த்து படிச்சேங்க ஆனா நா என்ன பண்ணன்னா நா படிச்சதுல இருந்து வேற சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிட்டேங்க அதனால எங்க அப்பாக்கு அதுல ஒரு மகிழ் ச்ச இல்லங்க இது படிச்சா படிக்காமே இருந்திருக்கலா அப்டின்ற மாரி வருத்தப்பட ஆரம்பிச்சு வச்சுட்டாங்கங்க அதனால என்ன பண்ணாங்க அதுக்கப்றோ திருமணோ செஞ்சுக்கிட் பதிமூணு ரெண்டாயிரத்தி த்தி பதினாலுல திருமணம் செஞ்சே பதினஞ்சுல புள்ள பிறந்துச்சுங்க பிள்ள பிறந்து எட்டு மாசம் கூட ஆகல எடுத்துட்டு போய் வேற காலஜ சேத்து விட்டாங்கங்க
ஆஜ் ஜ ஜொ
கொழந்தையை வச்சுக்கிட்டு உடம்பு முடியாத நிலமையில கூடோ அந்த புள்ளையை தூக்கிக்கிட்டு ட்டு எங்க அம்மாவையு கூட்டிக்கிட்டு நானு வே படிக்க போயிட்டனுங்க காலேஜுக்கு போயி ரூம் எடுத்து தங்கி அங்கயே எக்ஸாம் மட்டுந்தா நல்ல வேல காலேஜு மொத்தமா போகலங்க கொஞ்ச அஹ் எக்ஸாம் மட்டு எழுதுற மாரி பாத்துக்கிட்டங்க அதனால போயி எக்ஸாமெல்லா எழுதிட்டு அஹ் எக்ஸாமெல்லா எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்றமாம் அஹ் வந்து அடுத்து ஒரு வருஷ வீட்லதாங்க இருந்தே அப்போ பாப்பா பொறந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பாப்பா பொறந்தாங்க அதுவு புடிக்காம எங்க அப்பா என்ன பண்ணாரு எங் எ புள்ள கை கொழந்தைங்க நா பொறந்து ஒரு மாசங்கூட ஆகலங்க எடுத் எட்த்துன் போய் பி எ பிஸ் சேத்தி உட்டாருங்க
ஆஹ் அச்சச்சோ
அதிகம் போயி படி படினு நா ஒரு வருஷ காலேஜுக்கே போலங்க காலேஜு படிக்காமே எக்ஸாம் மட்டு எழுதற்து நம்பி போய்ட்டங்க அப்பயுமே கொழந்தய தூக்கிட்டு போய் தா அங்கே ஃபீட் பண்ணிக்கிட்டு அப் அப்டிதாங்க படிச்சுட்ருந்தே அதுக்கப்றோ இப்டியே நா நாள் கள் ஃபுல்லா இப்டே போயிடுச்சுங்க கொழந்த வேல படிப்பு கொழந்த படிப்பு அப்டே போயிடுச்சுங்க ஒரு கட்டத்துக்கு மேல வீட்ல இருக்க முடியலங்க எதோ ஒரு வேலைக் கு போனு ஒரு ஒர்வானாலு சம்பாரிச்சாதா என்ன மதிப்பாங்கன்னு ஒரு இது வந்துருச்சுங்க அதுக்கப்றோ அடம் புடிச்சு ஒரு வேலைக்கு போனேங்க ஒரு ஓ வந்து உம் ஷூக் ஷூ மேனுஃபேக்சர் பண்றக் கம்பெனிங்க அதுக்கப்றோ அந்த கம்பெனியெல்லா மேனேஜ் பண்ணிட்டு அங்க கொஞ்ச நாள் வேல செஞ்சே அப்றோ எ எங்க வீட்ல கொஞ்ச பிரச்சனைங்க அதெல்லா விட்டுட்டு அந்த வேலைய விட்டுட்டு இப்ப ஆன்லைன் வேல வந்துருக் குங்க ஆன்லைன்லே வேல செஞ்சுக்கிட்ருக்கங்க
நன்றி நன்றி தோழி நன்றிங்க தோழி அஹ் நா பாத்தீங்னா இந்த கோவிட் வந்துருந்ததுலங் தோழி கோவிட்னு ஒன்னு அந் அதுலே பாத்தீங்னா நானு கல்லூரி படிப்பை படித்து முடித்
அஹ் அவ்ள அவ்ளோதாங்க விடுங்க என்ன போயி உங்களுக்கு ஆனா கொஞ்சோ காலேஜுக்கு போயி படிச்சிருந்தா கொஞ்ச நல்லா இருந்திருக்
ஆமாங்க தோழி அனுபவம் நறைய கெடைச்சிருந்திருக்கும் தோ
சேரிங்க எப்டியோ ஒண்ணு காலேஜ் அதுக்குள்ளயே முடிச்சு உட்டீங்க
ஆமா தோழி கோவிடிலியே போயிருச்சுங்க தோழி
ம் ஹம் ஹம் செரி இருக்கட்டும் உடுங்க எல்லாருக்கு என்ன நடக்குதோ அதுதானே
ஆமாங்க தோழி நீங்க என்ன சமைப்பீங்க
நா இன்னைக்கு நைட்டு என்ன சமைக்கிறதுன்னு தெரியலங்க இன்னைக்கு எங்களுக்கு திருமண நாள் வேற அதனால வெளியே போலான்னு நன்றி தோழி நன் றி அவரு வெளியே போலான் சொல்லிட்ருந்தாரு நா வேணான் சொல்ட்டுருந்தே என்ன பண்ண போறதோ தெரியல எல்லா ரெண்டு பேருக்குமே ஆறு மணிக்கு தாங்க வேல முடியுங்க உம் வேல முடிஞ்சு வந்த ப்புறோ போலான்றாரா வேணான்றாரான்னு தெரிலங்க பாத்துட்டு அப்டி இல்லன்னா ஏதாவது சமைக்கணுங்க நானு கொஞ்சோ ஈஸியா சமைக்கணுன்னு ஒரு குக்கர்ல அ அப்டியே சாதம் வெச்சு அந்த மாரி குடுத்துருனுங்க சூடா உம் டைம்மாயிட் இட்லிக்கு இது சாம்பார் இல்லேன்னா அந்த இட்லி தோசெல்லா இருந்ததுன்னா இட்லி சாம்பார் எல்லாம் வெச்சு குடுத்துருக்கலாங்க ஆனா அதெல்லா இல்ல அதனால தோச மாவுக்கு ஆட்டி வெக்கலனாலு ஆட்டி வெக் இருக்க முடியல கொஞ்சே வேலைங்க அதனால பண்ணி முடியல அதா சேரி அவரு வந்தருனா பாத்துக்கலா ஆறு மணிக்கு தானே எதுக்கு இப்போ இது பண்ணணு சொல்ட்டு அமைதி ஆயிட்டுக்கங்க நீங்க தோழி அ அம்மா சமைச்சி தருவாங்களா
ஆஹ் ஆமாங்க தோழி வீட்டுல எல்லா வேலையுமே அம்மா செஞ்சுருவாங்க தோழி நா வீடு கூட்டி பாத்துரோ வெளக்கறது மட்டுதாங் தோழி என்னுடைய வேல
பரவாயில்லைங்க அஹ் உதவி செய்யுங்க நாங்க படிக்கிறப்பல்லா வேல வீட்டு வேலல்லா எதுவு செய்யாம அம்மாவை ஏமாத்திட்டு கடந்துட்டோ கல்யாணோ பண்ணி வச்சதுலருந்து வேல செய் வேல தவுர வேற எதுவு செய்ய மாட்டேங்கிறோங்க அங்கனே பழகிக்கனா ஒண்ணு புத் தெரியாது
ஆஹ் அ ஓகே ஓகேங்க தோழி உங்களுக்கு புடித்த உணவுங்க தோழி
எனக்கு ரொம்ப புடிச்ச உணவுனா எனக்கு நான்வெஜ்ன்னா ரொம்ப புடிக்குங்க ஆஹ் ஆஹ் நல்ல சாப்புடுவாங்க எங்க வீட்ல எல்லாருமே நான்வெஜ் பிரியர் தாங்க அது பிரியாணியின்டா சொல்லவே வேண்டாம் கண்ணு மூடிட்டு எப்ப கொடுத்தாலும் கொடுத்தாலும் சாப்பிட்ருவாங்க ஆஹ் அவ்வளோ புடிக்குங்க பிரியாணினா
ஆஹ் சரிங்க சரிங்க பிபிரியாணி எப்படின்னு தோழி சமைப்பீங்க நீங்க
இல்ல நான் பிரியாணி சமைக்க மாட்டேங்க நான் செய்யற சாப்பாடு சா ட்டா எல்லாம் அழுதுருவாங்கங்க அதனால நான் நான் ஒழுங்கா இந்த வெஜ்ஜு சமைச்சு போடுறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்குங்க
அஹ் என் பரவலின் தோழி என்னோட சென்று
உம் ம்ஆனாலும் பத்து வருஷம் சுத்தமா அட்ஜஸ் பண்ணி சாப்பிட்டுட்டு தாங்க இருக்காங்க எந்த தொல்லையும் பண்றதுல்ல அஹ் ஏன் எனக்கு இது குடுத்தஹ் ஏன் இது இப்படி இருக்கு அப்படிலாம் என்னை கேட்டத இல்லைங்க உம்
நானும் வெஜ்ஜு தாங்க தோழி சமைப்பேன் அதிகம்
உம் உம் உம்
நான் ஆஹ் வெஜ்ஜூ சமைக்க பிடிக்கும் தோழி நான் வெஜ்ஜு என செய்ய பிடிச்சு ப புடிக்காதுன்னு சொல்லி சாப்பிட மட்டும்தான் தோழி பிடிக்கும்
ஹ் நான்வெஜ் நான் செய்ய மாட்டேங்க பிரியாணி எல்லாம் என் புருஷன் செஞ்சு கொடுப்பாரு நாங்க உட்காந்து அமைதியா சாப்பிட்டுக்கூவோம் நான் செய்யறேன்னு சொன்னாவே என் பையன் எனக்கு பிரியாணியே வேனா சொல்லிடுவோம் எங்க பொண்ணு அதுக்கும் மேல அவளுக்கு பிரியாணியே பிடிக்காது நீ பிரியாணியே செய்யாது ஸ்டார்ட் ங்கள சொல்லிடுவோம்
ஓகேங்க தோழி
அதனால நாங்க என்ன பண்ணுவோம்னா அஹ் அவளுக்கு மட்டும் தக்காளி தொக்கு அந்த மாதிரி வச்சு குடுத்துருவோங்க ஏன்னா அவக்கு தக்காளி தொக்குன்னா ரொம்ப பிடிக்குங்க அப்புறம் தோசை சாம்பார்னா ரொம்ப பிடிக்குங்க அதெல்லாம் நீங்க எத்தனை வாடி செஞ்சு குடுத்தாலும் சலிக்காம ஆஹ் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்கங்க
ம் ஓகே தோழி ஒன் மினிட் தோழி
இருக்குங்க ஸ்கூலுக்கு போறப்பதான் கொஞ்சம் என்னடா இது அப்படின்ற மாரி ஃபீல் ஆகுங்க அஹ் எது சமைச்சு கொடுத்தாலும் திருமல்லாம் கொண்டு வர மாட்டா பயம் அவங்க மிஸ் மேல எல்லாம் பயம் அதனால சாப்டுருவா அஹ் வீட்டுக்கு வந்தா மட்டும் நல்லா ந்தான் நல்லா இருக்குன்னு பாராட்டுவா இல்லன்னா உன் சாப்பாடு நல்லாவே இல்ல அப்படி சொல்லிடுவாங்க
அச்சச்சோ வேற வீட்டுக்குவந்து எல்லா த்துமே சொல்லிடுவா பா ப்பா ஏன் தோழி
ஆமாங்க ஸ்கூல் முடிச்சு வந்த ஒனே இது நடந்து அதுவு ஒளிஞ்சுக்குவா வந்து நா பாத்துருவ அவ வந்துட்டான் நா பாத்துருவ இருந்தாலு ஒளிஞ்சுக்குவா ஒளிஞ்சுகிட்டு வந்து ஏங்கிட்ட கொஞ்ச நேர கழிச்சு பே அப்டின்னு சொல்லி அந்தமாரிலா பண்ணிட்டு அப்பறமா வந்து சுத்தமா கொடுக்குவா அப்பறமா கத கதையா சொல்லுவா நா அமைதியாதா இருந்தம்மா இவ்ங்க அப்டி பண்ணாங்க அவ்ங்க அப்டி பண்ணாங்க அப்டின்னு ஆரம்பிப்பா, ஆ, இத விட கொடும என்னன்னா அவங்க மிஸ் கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்க பாருங்க ஆ, நா வந்து இவ வீட்ல இவள சேட்ட பண்றா என்னால இவள பாத்துக்க முடில அதனால நீங்க வந்து அங்க பண்ணுங் ஆ நீங்க பாத்துக்கோங்கனு சொல்லி ஃபோன் பண்லான்னு பாத்தா அவங்க எனக்கு மேல ப பெரிய லிஸ் ஸ்டு வச்சிருப்பாங்க ஆ, உங்க பொண்ணு இங்க பேசு ங்கிறா அப்டி பண்றா, நா சொன்னா கேட்க மாட்டிங்கிறா, அது பண்றானு அவங்க ஒரு கத வச் சிருப்பாங்க ஆட பாவமே அ நான்தா பாவோனு பாத்தா மிஸ் அதவிட பாவமாட்ருக் குனு நானு அமைதியாயிடுவே அவ்ளோ அமக்களம் பண்ணுவா
ஆ செரிங்க தோழி தம்பிங் தோழி தம்பி சேட்ட பண்ணுவானாங்
ஆ தம்பி வந்து கொஞ்ச அமை திங்க பாப்பாவோட கம்பேர் பண்றப்ப தம்பி கொஞ்ச அமைதிங்க அவ பாட்டு அவ வேலய செஞ்சுக்குவா எழுதிக்குவா ஆ நீங்க எது செஞ்சு குடுத்தாலு பரவால்லன் சாப்ட்டுக்குவா எந்த தொல்லையு பண்ண மாட்டாங்க தோழி ம் நன்றி தோழி இவங்க கூட பேசுனதுல எனக்கு ரொம்ப நன்றி அ மகிழ்ச்சியாவு இருந்துது மீண்டும் பேசலாம் தோழி வேற ஒரு தலைப்போட
ஓகேங்க செரிங் நன்றிங் தோழி
ம்